ஹலோ ஹலோ அக்கா கேக்குதா
ஆ கேக்குது
ம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
ஆ நானு நல்லா இருக்கேக்கா என்ன பண்றீங்க
நானா சும்மாதா இருக்கே நீ
சும்மா அவ்ளா சாப்ட்டு அப்டியே சும்மாதா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கே இன்னு கொஞ்ச நேரோ கழிச்சி போய் தூங்கனு
ம் நாளைக்கி எங்க வெளிய போலயா
நாளைக்கி ஆ இப்போதைக்கி எதுவு பிளான் இல்ல பட் ஏதாச்சு லாஸ்ட் வீக் இது மாரிதா பிளானே இல்லாம இருந்தோ அவரு டூ வீக்ஸ் இப்போ திடீர்னு ஒரு சடனா ஒரு பிளான் போட்டு கொஞ்சோ வெளில போயிட்டோ ஆ டிரிப்பு கடனா அ அ அவ போலான் ஒரு ப்ளானு பட் எப் போ போலா அப்டின்ல எதுவு ஐடியா இல்லாம இருந்து ஒரு திடீர்னு வந்து இங்க போலா நாலு பேரு சேந்து போலா அப்டின் சொல்லிட்டு ஆ ஒரு எடொ ஃபிக்ஸ் பண்ணி போணோ ஆ பீச்சு அந்த சைடு ஆ சமையா இருந்துச்சு ஆ அ நம்மோ பிளான் பண்ணிட்ருக்கறது எதுமே கரெக்ட்டா போகாது திடீர்னு சடனா ஒரு பிளான் போட்டோ எல்லாரு அந்த டைம்ல சரி போலா போலா அப்பிடின்னு சொல்ல நாங்க பாட்டுக்கு கெளம்பி போனோ ஆ வேற ஒரு ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு
ம்
நாங்க ஒரு பீச்சு அங்க போய் ஒரு பக்கத்துல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி அந்தன்னைக்கு ஃபுல்லா அங்க பீச்ச சுத் தி பாத்துட்டு அப்பற போட்டிங் எல்லா போனோ ம் டிங் போனா அந்த மேங்க்ரூவ் ஃபாரெஸ்ட்டு அங்க எல்லா போனோ ஆ சூப்பரா இருந்துச்சு ஆ உங்களுக்கு அந்த மாரி எதாச்சு சடனா பிளான் பண்ணி போயிருக்கிங்ளா
ஆ ஆ போயிருக்க அது வந்து எப்புடி இருக்குனா ஆ ஆ எங்க எங்க வீட்ல வந்து கொஞ்ச ஸ்ட்ரிட்டுன்லா சொல்ல முடியாது ஆனா ஸ்ட்ரிட்டுதா அது என்னன்னா இப்போ நம்ப படி படிக்கிற ஸ்கூ அ படிக்கிற வரையுமே வந்து ஆ நம்ப வெளிய எல்லா எங்கயு போக முடியாது இல்லயா அப்போ வந்து நம்ப வேலைக்கு போறோ இப்ப வந்து நம் நமக்குன்னு ஒரு அ நம்ப முடிவெடுக்லா அப்டின்ற இது வந்துரு கரெக்டா அப்ப வந்து என்னன்னா ஆ அப்ப வந்து என்னன்னா புதுசா போனே அப்ப எனக்கு தெரியாது அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது ரொம்ப அ ரொம்ப அமைதியா இருப்ப, அப்போ என்னன்னா சல அப்போ வந்து நறைய புது புது நண்பர்கள்லா கெடைச்சாங்க எனக்கு அப்போ அவங்க வந்து கூட்டிட்டு போன எடோ வந்து ஒரு எடம் அ அந்த எடம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நறைய பேரு அதுல எல்லாமே வந்து ஊ வீ அப்டில்லா இருப்பாங்களா எல்லாமே வந்து அக்காங்க எல்லாமே அக்காங்க என்னோட எல்லாமே பெரிய பிள்ளைங்க எல்லாமே அக்காங்க அவங்க நல்லா பேசினாங்க ஏதோ ரொம்ப நாள் அவுங்க கூடவே இருந்த மாரி இருந்து ச்சு நல்லா இருந்துச்சு அந்த ஒன்னும் பண்ணல இங்க இருந்து ஒருத்தரோட வீட்டுக்கு போணோ அஹ் நைட்டு வந்து ஒரு வீட்டுக்கு போனோ இதுவரையும் அப்ப டிலாம் போய் நா வந்து தங்குனதே கடையாது அந்த நைட்ல வந்து நல்லா அஹ் நல்லா ஜாலியா கத பேசிட்டு ஆஹ் அது மாரி நா நெனைச்சிருக்கே ரொம்ப நாள் அது மாரி போகணு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வீட்ல நம்ம வீட்ல நம்ம வீட்டுல எல்லா இது பண்ண மாட்டாங்க இல்லைங்ளா பட் அத அதெல்லா பட்டே ஆனா வீ வீட்டுக்கு சொல்லாம பண்ண அந்த வேலைய அது ஒன்னு மறக்க மறக்க முடியாது அது பிளான் ல்லா பண்ல வாங்க கூப்படலா வாங்க போலா அப்படின்னாங்க போய்ட்டே அது அப்ப தெரில எனக்கு எப்படி போனும்ட்டு ஆனா இப்ப நெனைச்சா அது கொஞ்சம் மறுக்க முடியாததா இருக்கு அப்புற வேற எங்கயும் போனது இல்லையா நீங்க அப்புறம் வேற எங்கயு போனது இல்லையா
நைட்டு எல்லா ரூம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்து பேசிட்டு இருக்கறோ
ம்
திடீர்னு வந்து அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாமா அவ அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருந்தா சோ வந்து சடனா ஆஹ் நீங்க எல்லாரும் போலாமா எல்லாரு வர்றயா நா வர்றே போலாமா போலாமா அப்டின்னு திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணி நைட்டு பன்னன்டரைக்கு ஒரு அன்ரிசர்வ்டு எல்லாரு பேக் பண்ணி ஆ ரூம் இருக்குற அ ரூம்லயே இருக்க வேண்டியவங்க அவ போறானு சொல்லி வர நா வர் ற வெளையாட்டுக்கு பேச ஆரம்பிச்சு அப்ற எல்லாரு பேக்க தூக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க பேக்க தூக்க ஆரம்பிச்சு ஆட்டோ புடிச்சி கெளம்பி போயி அந்த ட்ரெய்ன புடிச்சு ஊருக்கு போயாச்சு ஆமா திடீர்னு எல்லா சும்மா பேச்சு வாக்குல சொல்லிட்ருக்கோ ஆ வெளாட்டுக்கு போலா போலானு அப்பற ஆமா எல்லாரு பேக் பேக் பண்ணி சீரிஸா பேக் பண்ண ஆரம்பிச்சு கெளம்பி டிரெயின புடிச் லா ஊரு ஊருக்கு போயாச்சு அப்ற ஊருக்கு போயிட் டு ஊர்ல ஆ தோட்ட ஒரு வில்லேஜ்தா சோ அங்க போயிட்டு அந்த ஊர்லெலா சுத் நிப்பாட்டு தா அவங்க வீட்ல எல்லா சாப்புட்டு அவங்க வீட்ல வந்து அந்த டைம்ல து இது அந்த தர்பூசி ணி அது போட்ருந்தாங்க சோ அதெல்லா எல்லா பொரிச்சி சாப் டுட்டு அது பதுக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அங்க போய் சுத்திட்டு ஆ கெணறு போ பொய் குளிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அங்யே அ தங்கிட்டு அதுக்கப்றோ அடு த்த நாள் கா அங்கருக்கு அவ வந்து ஊர்லே இருக்கன்னா நல்லா அழகா கெளம்பி வந்துட்டோ வீல்ஸ் சம்பந்தமே இல்லாம ஒரு பிளானு அது என்ன அங்க போறோ எத்ன வாய்ப்பு எப்பவேனா போலாமா ஆ போலாம் போலா பேக்கெடு கெளம்பு அப்டியே ஒரு ஒரு இதுல அப்டியே கிளம்பி போறப்ப ஜாலியா இருச்சு அதெல்லா நெனச்சா வந்து ஒரு திடீர் பிளான் பட் நல்லா போ
ஆஹ் நானு அந்த மாதிரி பண்ணிருக்கே எனக்கு வந்து நைட்ல போணு அப்டின்ல்லா ரொம்ப ஆசை அப்போ வந்து ஒரு வாட்டி இதுவு வந்து இந்த கோவிட் டைம்ல தா நடந்தது அப்ப வந்து நா வந்து ஒரு எடத்துலருந்து கொஞ்சோ தூரமா ஒரு எடத்துல வந்து எங்க ஊருக்கு வர்துக்கு ஒரு ஆஹ் பைக்ல வந்தா ஒரு மூணு மண் நேரோ ஆகும்ன்னு வச்சுக்கோங்களேன் அதன நாங்கள் ஸ்டாப் பண் நின் திண்ணு திண்டு திண்ணே வண்டி ஓட்டிட்டு வரதுக்கு ஒரு நாலு மணி நேரோ ஆச்சு ஆனா அந்த ரய அஹ் அந்த வீட்டுல சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க அவ்ளோ தூரோ வண்டியில வரியா அப்டின்னு கேட்பாங்க ஆனா அ அப்போ வந்து நாங்க வீட்டுல வந்து கேட்டுட்டு அவுங்களும் சரின்னு சொல்லிட்டு நாங்க வண்டியில வந்தோ அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்து செரி ரொம்ப நாள் ஆச அஹ் ரொம்ப தூரோ வந்து வண்டியில போணூ அப்டின்னு சொல்லிட்டே
உம்
அது வந்து அப்புறோ இன்னொன்னு வந்து எங்க போனோ நறைய நாங்க வந்து நறைய அப்டியே அஹ் கெளம்பனுன் கெளம்பமாட்டோ டக் டக்குனு கெளம்பிடுவோ ஏன்னா எதுவுமே வந்து நம்ப ரொம் முன்னாலு நாள் வந்து பிளான் பண்ணுவோ இங்க போலா அங்க போலா இப்ப இப் இப்புடி பண்ணலா அப்புடி பண்ணலா அதுக்காக சேர்த்து கூட வெப்போன்னாங்க ஆனா எங்கேயுமே போக முடியாது கடைசி நேரத்துல டிக்கெட் கெடைக்காது டிக்கெட் கெடைச்சா வேற எதுதா வேலைன்னு சொல்வாங்க
உம் ஏதாச்சு ஒரு தடங்கல் வந்துடு
ஆமா ஏதாச்சு இல்லன்னா பாப்பாக்கு ஒடம்பு சரியில்லாம போயிடு எல்லாமே அப்புடி அப்டி தா நடக்கு அதனால நாங்க வந்து டக்கு டக்குன்னு சொல்லிடுவோ சொல்ல மாட்டோ டக்குன்னு போயிட்டு நாங்க இப்ப போலான்னு இருக்கோ சொல்லிட் ட்டு ஒரு ஃபோன் மட்டு பண்ணிட்டு
ம், ம், ம், ம், ம் ஓகே ஓகே அதுதா வந்து கொஞ்சோ சுவாரஸ் ஸியமாவு இருக்கு ச சக்சஸாவு இருக்கு அ பிளான் பண்ணி போனம்னா எல்லாமே வந்து ஒரு மாரி பிக்ஸடா போகு சடனா போனம்னா ஃபிக்ஸ் எதுவு இருக்காது நம்ம எடுக்கறதா டிசிஷன் அந்த எடத்
ஆமா அது நம்ம நண்பர்கள் கூட அ ப்ளான் பண் வந்து அவுங்க வந்து என்ன சொல்வாங்க அந்த மூணு பேரு வர்றனாங்னா ரெண்டு பேரு வந்து வர்லன்னு சொல்ல மாட்டாங்க வர்றணு சொல்ல மாட்டாங்க
கடசில ட்விஸ்ட்
ஆ கடசில அது மாரிதா பண்ணுவாங்க அதனால அதல்லா வேண்டா நம்ம வந் து என்ன பண்லா இந்த எடத்துக் போறோ நம்ம போறோ எங்கல்லா சொல்ல மாட்டோ அப்டியே டக்குன் கெளம்பிடு இத வந்து நா வேல செய்றப்போ இப்பிடிதா பண்ணுவோ ந எங்ளுக்கு கெடைக் கறதே அந்த ஒரு நாள் மட்டுந்தா ஒண்ணு ஊருக்கு போனு ஊருக்கு போலன்னா இங்கயே இருக்கணு இங்கருந்தா ஆ அ நா வந்து கொஞ்சோ நல்ல சாப்பாடு சாப்புடணு அப்டின் ரொம்ப ஆசப்படுவ அ நா வந்து அ போ அப்போ இருக்றப்போ ஆ எப்டின்னா சாப்டவே மாட்ட ஏன்னா எனக்கு புடிக்வே புடிக்காது எனக்கு வீட்டு சாப்பா நா வந்‌ து ரொம்ப செல்லோ எங்க வீட்ல செல்லோ எப்டின்னா நா வந்து ரொம்ப நறைய மார்க் எடுத்தே ரொம்ப நறைய மார் க் எடுத்து ஆ ஒரு காலேஜ் ஒரு எடத் காலேஜ்க்கு போனே காலேஜ்ல போய்ட்டு அங் க வந்து என்ன பிரச்சனனா அ தண்ணி ஒர்க் ஆக்ல சாப் பாடுக்கு சண்ட போட்ற ஆக்சுவலா நா வந்து வெளியே விசாரிக்கல அது எ மேல தப்புதா எ மேல நம் பிக்க வச்சி எங்க வீட்ல வந்து சேத்துட்டாங்க அங்க போனா இந்த பிரச்சனலா இருந்து ச்சு அப்றோ எங்க அப்பா வந்து அழுத்துட்டு இல்ல இல்ல நீ அங்கதா சேர் க்க வேண்டா நம்ப ஊ நம்ம வீட்டாண்ட பக்கத்லயே வந்து சேந்துப்போ அப்டின்னு சொல்லிட்டு பக்கத்துல க காலேஜ்ல சேத்துட்டாரு சேத் அது மாரி வந்து ரொம்ப செல்லோ அதனால அங்க போயி வேல செய் செய்ற எடத்துல போய் எங்க நா இதெல்லா சொன்னா சாப்பாட்லா நல்லா இல்லனு சொன்னா வீட்டுக்கு வர சொல்லிடுவாங்கனு நா வாய் தொறக்கல இல்லப்பா இல்ல நல்லாருக்கு அப்டின்னு சொ சொல்லிட்டு ஆனா சாப்பாடு நல்லாவே இருக்காது ஒரு ஒரு ஒரு வாரோ வந்து ஃபுல்லா அழுதுட்டே சாப்புடுவே அ சாப்பாடே புடிக்காது அப்றோ அப்றோ வந்து என்ன பண்ணுவ சாப்புட்றதே இல்ல காலைல ஒரு வேல சாப்புடுவ அவ்ளோதா நை அதோட நைட்டு அவ்வளோதா அது நடுல சாப்டவே மாட்டே எப்பயாச்சு ஒரு வாட்டி என்ன பண்ணுவ காலைலயு சாப்ட மாட்ட ஸ்டெயிட்டா நைட்டுதா சாப்புடுவே நைட்டுமே வந்து வெளியதா சாப்புடுவ அப்ப வந்து நெறைய பசங்க பசங்கலா என்ன பண்ணுவாங்க அ அவனுங்க வந்து அ வீட்லயே சமைப்பானுங்க ஏ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ட்டு ஆனா நிஜமாலே சூப்பரா சமைப்பாங்க எடுத்துட்டு வந்து குடு பாங்க நாங்க இது சமைச்சே அது சமச்சோன்ட்டு அது நல்லார்க் அது மாதிரி
ஓகே ஓகேங்கா, ஓகேங்கா, சேரி பாக்லா இன்னொரு கால்ல
ஆ, சரிங்ப்பா ஆ பாய்
பாய்